ஏன்பா என்ன பண்றீங்க என்னாச்சு வேலையெல்லா முடிஞ்சுதா
ஆ ஒர்க்கு முடிஞ்சுதுபா நைட்ல நைட்டே கொஞ்சோ லேட்டாகிடுச்சு நைட்டு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒர்க் முடியருக்கு ஆன் அப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்
ஆ என்ன வேலை வந்துச்சு
அது ஒரு டை செயின்பா
ஆ ஆ
ஃபேன்ஸி செயின் மாரி அ பாத்தீனா கொஞ்சோ நியூஒர்க் குடுத்தாங்க கொஞ்சோ இது பண்ணி குடுக்குறமாரிருந்தது என்ன சாம்பிள் தா போட்ருக் கமா
சேரி
அது கிளிக் ஆவணு ஆனா கொஞ்சோ பாத்து பாத்து த சிந்திச்சு
ம்
ஆ போட்டு குடுத்துருக்கு சக்ஸஸ் ஆயிச்சுனா அந்த ஒர்க்கு வந்து தர மாரி சொல்லிருக்காங்க
ம் ம்
தட் இஸ் நியூ ஒர்க் ஆ இது பண்ணிட்டு இருக்கோ பேக் செயின் ஃபஸ்ட்டு குடுத்துட்டுடேதானே அது அப்டியே கண்டினியூசா போய்ட்டு இருக்கு அது கட்டில இப்போ நியூ ஓர்க்கு ஒண்ணு வந்துருக்கு ரெடி பண்ணி சக்ஸஸ் பண்ணணு
அதா அதா சேரி சேரிப்பா நானுமே பாப்பாக்கு ஒரு செயின் செய்யலா அப்டின்னு சொல்லற ஐடியால இருந்தே
ம் செஞ்சுக்காலா ப்ப பாப்பாக்கலா என்ன அ லென்த் கம்மியா தா இருக்கு ஓ அது ஃபேன்ஸி செயின் எதோ அந்த மாரி கூட செஞ்சுக்கலா
ம்
பாப்பாக்கு என்ன அரப்பவுனலயே செய்லா அரப்பவுனா உனக்கு நாலு கிராம்ல செய் லா குட்டி பாப்பா தான
நெக் நெகலஸ் மாரியா
ஆ நெக்லஸ் மாரியு செய்யலா அல்ல செயின் மாரியே சும்மா சிம்பிளாக செய்ற மாரினா செய்யலா நெக்லஸ்னா உனக்கு ஒரு ரெண்டு பொவுனு அந்த மாரி
ம்
இது பண்ற மாரி இருக்கு ஒரு எட்டு கிராம் ஒரு பவுன் அந்த மாரி செஞ்சோம்னா பாப்பாக்கு நல்லாருக்கு
ம் சேரி சேரி
பெரிய பாப்பாக்கா சின்ன பாப்பாக்கா
ம் பெரியவளக்குதான் சின்னவளுக்கு வந்து அப்பறம் கூட பண்ணிக்கலாம்
ம்
எங்க பங்க்ஷன் போறோம் அப்படின்னா பெரியவளுக்கு தானே எல்லா கேக்கறாங்க
ம் பெரிய பாப்பாக்குனா ஒரு ரெண்டு பவுனல நெக்லஸ் மாரி செஞ்சாத நல்லாருக்கும் சயின் என்ன ஒரு பவுன் அர பவுன்லயே செஞ்சுக்கலாம்
ஆ
செயின் பிரச்சனைங்களா அவ்ளோ வெய்ட்டு வந்து இதாகாது சிம்புளா இருந்த நல்லா நெக்லஸ் அந்த மாரிலாம் எடுத்தோம்னா ப்ராட செய்யனும்
ஆ ஆ
அப்படிங்கபோது வெயிட் எஸ்டர்ன்ன இருந்தா தான் ப்ராட இருக்கும்
சேரி சேரி
ம் இங்க தான ஃபர்ஸ்ட்யுறா
ஆஹ் இல்ல எனக்கு என்னன்னா அதுல ஒரு இன்னும் நாங்க எதுவும் ஐடியா பண்ணல சோ உங்ககிட்ட கேட்ட ஏதோ ஒரு ஐடியா தெரியும் அப்படிங்கறனால கேட்டே
ம் லோ டச்ல செய்றதுக்கு கொஞ்சம் இதுல செஞ்சம்னா நல்லாயிருக்கும் அ இப்பவே சரிதா நீங்க ஏதோ ஒன்னு பண்ணிக்கலாம் லோ டச்சுல செஞ்சுட்டோம்னா அது இருக்கிருக்க லோலயே தான் போகும்
ஆமாங்
ம்
லோ டச்சுல செஞ்சம்னா அமௌண்ட் கம்மியாருக்கும் ஆனா குவாலிட்டி இருக்காது
குவாலிட்டி இருக்காதுங்கறத விட உனக்கு ப்ராடு ரொம்ப இதா தெரியும்
ம்
இப்டி இது இருக்காது குவாலிட்டினா நீ யூஸ் பண்ற கொக்க எதும் பண்ண முடியாது
ஆஹ் ஆஹ்
இப்ப பியூர் ஆள்மாக்ல செஞ்சாச்சுன்னா நீன் திரும்ப திரும்ப கூட நீ இது பண்ணிக்கலாம் இப்ப இத
அதான் அதான்
எந்த யூஸ்ஸா இருந்தாலும் உனக்குநீ யூஸ் ஆகும்
அதுதான் சேரி சேரி ஏதோ அம்மா வீட்ல ஏதோ மழ வந்தா ரொம்ப ஒழுகுது அப்டீங்கற மாரி சொல்லுறாங்க
ஆமாப்ப அத போய் பாக்கவே இல்ல போய் பாக்கணோ
சேரி சேரி ஏ அதல எதனா அப்டி ஆகுது மோல் மேல ஹோல்ஸு அந்த மாரிலா இல்லல கரெக்டா அந்த ஃபேன் கிட்ட ஒழுகுது அப்டீங்குற மாரிங்கிறாங்க
இல்லப்ப அது என்ன ஆச்சுன்னா வீடு கட்ட போதே மேல அ சுருக்கி போட்றது அப்டின் பண்ணுவாங்க அது பண்ணாம உ வெச்சு அதுக்கப்புறோ கூட ஒரு ஐடியாயில்லாம குடுத்தாங்க அந்த எதோ பெயிண்ட் மாறிலா வாங்கி பூஸ் சொன்னாங்க
ஆ
ஜாமானோ கொஞ்சோ ஜாஸ்தியா போட்டு வெச்ட்டோமா இன்னோ அப்பாவோட கடன் ஜமானோ எல்லாமே மேலே தா இருக்கா
ஆ ஆ
இப்ப அதனால எதுமே பண்ண முடியாம இருக்கு
ஓ
மேலதா இப்போதிக்கு ஷெட்டு மேட போடணோ அதுக்குதா ஐடியா பண்ணிட்ருக்கு ரொம்ப சேரியானது ஆ அது அப்போ அம்பத் ரூவா வந்துரோ
அம்பது ரூவா
ஏன்னா சைட் டு பாதி செவ்றாது எடுக்குணு எடுத்தாதா அவனுக் கொஞ்சோ ஒரு சப்போர்ட் கெடைக்கு ஒரு ரெண்டு கார்னர்ல பாதி பாதி செவ்ரு இருக்கோ
அ அ
மீதிக்குலா செவுரு இருக்காது நம்ம ரெடிமேட் செவுரு எத எடுத்து வெச்சாலுமே எப்படியு ஒழுவுது
ஓ
செவரு எடுக்காம ஆங்கிள் போட் டு பண்ற மாரி இருந்துதுன்னா கம்மியா தா வரோ
ஆ
நம்ப சைடு செவுரு எடுக்கணோ எடுத்தாதா இன்னோ கொஞ்சோ ரிப்பேர்
சேரி சேரி
அதனால அதா அ பெண்டிங்கே இருக்
ஆ
மழ வேற ஆரம்ச்சாச்சு
ஆமா எப்ப மழ வருது எப்ப வெயில் அடிக்குதுனே தெரிமாட்டேங்குது
க்ளைமெட்லா மாறி மாறி தா இருக்கு
ஆ ஆ
கோ கோடை மழை ஏற்கனவே வர வேண்டிது
ஆதுனா
எல்லா ஸ்டேட்லயுமே மழை வந்துருக்கு இங்க முட்டும் மழை இல்ல
ம்
அ அனேகமா உன்னோ ஒரு நாலஞ்சு நாள்ல்ல ஆரம்பிச்சி ரு பருவமழை ஆரம்பிச்சி ரு சொல்லியிருக்காங்க அது பாத் தா சொன்ன மாரி நடக் த்தாங்க தெர்ல
அதுதா அதா அதா எங்க இப்போ வெயில் நல்லா அடிக்கிது சேரி வெயில் தான் அடிக்கிது நம்ம எங்க போலாம் அப்டின்னு கெளம்பும் போதும் மோனம் போட்டுறுது சேரி மோனுதானே போட்ருக்கு மழ வருமா வராதா அப்புடின்னு நம்ம ஒரு டவுட்லயே இருக்கும் போது சே போயிட்டு வந்தாயின் கெளம்போது திடீர்னு மழை வருது
அதேதா
எங்கயோ போற கூட யோசிக்கிற மாது
ஏன்னனா இப்ப இது கத்திரி வெயில் முடிஞ்சுச்சு
ஆ
அது நேத்தோடு முடிஞ்சுது அதோட தாக்கம் வந்து வெப்பவலாகி இருக்கும் அப்புடிங்குற மாரி போட்ருக்காயிங்க
அ ஓ ஓ
ஒரு நாலு நாளைக்கி அதோட தாக்கம் வந்து நம்ப அதுனால் தா ஸ் எல்லாமே நாலாந் தேதி வைக்குமே தள்ளி வெச்சுருக்காங்க
சரி சரி
மேக்சிமம் நாலாந்தேதிக்குள்ள வே வேலை முடிஞ்சிடும்
ம்
அது வெரிக்கும் டைம் குடுத்துருக்காங்க
ஓ
அதுக்கப்புறம் தா பருவமழை ஸ்டார்ட் ஆகும் நா மழை இந்த அளவுக் க்கு தாஸ்தியா இருக்க போதுன் தெரில
அதுதா இப்போ வெயில் வந்து அதிகமா இருந்தா வேர்குரு அந்த மாரி பிரச்சனை எல்லா வருது மழை அதிகமாச்சுன்னா சளி காய்ச்சல் அந்த மாரி ஆயிட
ஒரு ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா இருக்கும்
காய்ச்சல்
உம் உம் எங்க போனாலும் வெயிலு வெயில் நல்லாவே ஜாஸ்தியா இருந்தந்துருச்சு இந்த டைமு
ஹலோ
ஆ சொல்லப்பால்லப்ப
என்னாச்சு
இல்லப்பா கொஞ்சம் இந்த கரண்ட்டு திடீருனு கட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு தெரியல.
சேரி சரி ஐ்யோ உங்க வீட்டு கிட்ட லிஃப்ட் இருக்கேன் லிஃப்ட்ல யார மாட்டீங்கன்னாங்கன்னா.
ரொம்ப சிரமம்
கரண்டு போனா அந்த ஒரு பிரச்சன
ஆமா
ஆ
டோலர் பிரைஸ் தான் வெடி எடுக்கக்கலாம் என்னன்னா யூபிஎஸ்சி வந்து அது ஏதும் போடு கம்பெ இடு சொல்லிட்டு சென்னைக்கு தான் அனுப்ச்சிட்டுருக்கு ங்க அதுன்னும் வல்ல
சரி
ஆனா யூ பி எஸ் வச்சுருந்தாங்க லிஃப்டுக்கு மட்டும் அது எதோ போல்டு கம்ப்ளைண்டட் ஆகிடுச்சுு சொல்லிட்டு பேட்ட்ரியோடு கல்ட்டி போனது இன்னும் வல்ல
ம் ம்
என்ன அது என்ன அதுன்னு பாக்கனும் பத்தாதுக்கு இன்சார்ஜ் வேற மாத்திட்டாங்க.
ம்
ம் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு பரவாயில்ல அந்த ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் எந்த ப்ராப்ளம் இல்லாம ஓடிருச்சு
ம்
வேணதான் என்னதுன்னு பார்க்கணும்.
ம்
இந்த வந்த மந்த் இல்ல என்ன அடுத் த மந்து இன்சார்ச்சு வேறே சார்ஜ் எடுக்கிறதா சொன்னாங்க.
ம்
நா அது என்ன இதுன்னு பாக்கனு
சேர் சேரிப்பா சேர் பாருங்க உள்ள யாரா சிக்கிருக்க போறாங்க.
எனக்கு இப்ப லைட்டா சவுண்டு கேக்குது. யாரோ டம் டும்னு தட் தட்டிட்ருக்காங்களாட்ருக்கு
அதா அதா சேர் போய் பாருங்க பாட்டு வன்ட்டு கூப்புடுங்க ஆ சேர்